ஹலோ
வணக்கங்க
வணக்கங்க நல்லா இருக்கீங்ளாங்க
ம் நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கங்க சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்டங்க நீங்க
ம் சாப்ட்டாச்சுங்க
எனக்கு ஒரு உதவி செய்ணுமே நீங்க
என்னங்க பெரிய உதவியா
பெரிய உதவிலா இல்ல இப்ப இருக்கற இதுல நம்பள ஆ நம்ம ஊர்ல வெயில் அதிகமா இருக்கு தெரியுதுங்ளா
ஆமாங்க இப்போ புதுசா என்னவோ இளநி அப்டின்ற ஒரு இதோ கூட வெயில் கூடோ வருதா
ஆ அது மாரி நம்ம வெயில்ல போகும்போது நம்ம மொகோ எல்லா ஒரு மாரி கருத்து போன மாரி ஒரு ஆயிடுது இல்லிங்ளா அது வந்து வீட்ல இருந்தே என்னென்ன பண்ணா அந்த மொகத்த கொஞ்சோ பாதுகாப்பா வெச்சுக்க முடியு ஒடம்பு கொஞ்சோ பாதுகாப்பா வெச்சுக்க முடியு
ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஃபுட்டுல பாருங்க ஃபுட்டுல பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சி ஒடம்ப வந்து ஃபுல்லா எனர்ஜியா ஹைட்ரேட்டிக் க்க வெச்சுக்கங்க இத தமிழ்ல எப்டி சொல்றதுன்னு எனக்கு தெரில அதனால உங்களுக்கு அப்டி சொல்ற செரிங்க செரிங்க அ என்ன இதுவா வச்சுக்கங்க தெம்பா வச்சுக்கங்க ஓகேங்ளா தெம்பா வச்சுக்கங்க ஆ அதுக்கப் அப்பறம் பாத்தீங்கன்னா ஹோம் ரெமடினு பாத்தீங்கன்னா இந்த பால் இருக்கு இல்லைங்ளா பால்
ஆமாமா
பசும் பால் ஆ ம் பசு மாட்டு பாலு உளுத்தம் பருப்பு தோசைக்கில்லா ஊற வைக்குல்ல
வெள்ள உருந்தாங்க
வெள்ள வெள்ள உளுந்து வெள்ள உளுந்து அத வந்து அந்த பசும் பால்ல காய வெக்காதக்கு முன்ன பசும்பால்ரு கில்லைங்ளா அதுலே நல்லா ஊற வச்சிக்கங்க அதுல பாத்தீங்னா என்னென்ன ஊற வெக்றீங்ன்னா பசும் பால்ல உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்ளா ஸ்மெல்லு அப்டியே அதாது வாசன நல்லா வருமே பன்னீர் ரோஸ்
ஆமாமா
ஆ அந்த ரோசு இதழ்கள் அ அது ஒரு ரெண்டு பூ போட்டுக்கங்க அதெல்லா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்பறம் பாதாம் பிஷன் தெரியுங்ளங்களா ம் அதெல்லா போட்டு நல்லா ஊற வச்சுகங்க ஒரு அஞ்சே நிமிஷ அஞ்சு நிமிஷோ அந்த மாரி ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊரி வந்துரு அதுக்கப்புறோ பாத் தீங்கனா அதுல காஃபி தூளு ஆ அரைக்கம் போது ஒரு தக்காளி அதுக்கப்பறோ கொஞ்சோ சக்கர போட்டு நல்லா அரச்சிட்டு அத வந்து நல்லா மூஞ்ச வந்து சோப்பு போட்டு நீங்க என்ன போ போட்டு கழுவீங்களோ மூஞ்ச வந்து ஆ அந்த மாரி அ தண்ணில நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ல அதாது டு சுத்தமான தண்ணில கழுவிட்டு இத வந்து அப்ளை பண்ணிக்கங்க மூஞ்சு ஃபுல்லா பூசிக்கங்க
எப்டிங்னா இந்த மொ மொ மொகோ கழுவும்போது கூட
ம்
அந்த சோப்பு போடாம அந்த கள்ள மாவு பயித் த்தம்பருப்பு மாவு எது
இ அதாது பை அ ப கழுவுலாங்க இப்ப சோப்பு போடாம கள்ள மாவு ப பயித்தே மாவு எல்லா போட்டு கழுவலா அதாது உங்க அ உங்களுடைய முகோ வந்து எந்த மாரி ஆம் எண்ணெ வழியிற முகமா இருக்குதா ரொம்போ எப்டி வறண்ட வறண்ட மாரி ஸ்கின்னா அந்த மாரி இப்போ வறண்ட மாரி தோல் இருந்துச்சின்னா முகத்துல அதுக்கு வந்து இந்த பைத்திய மாவு கள்ள மாவு அதெல்லா யூஸ் பண்ணக்கூடா அது வந்து எப்டி யூஸ் பண் அப்டியே யூஸ் பண்றதுனாலு அத வந்து நீங்க பக்காதா போடனு நீங்க மொகோ அலம்பும் போது அத போட கூடாது சரிங்ளா அது அப்டியே போட்டீங்கன்னா உன்னுமே அது வந்து மூஞ்ச வந்து வறண்ட சர்மமா ஆக்கிடு அதனால அத அப்டி போடக் கூடாது பக்கா போட்ணு இந்த தயிர் இருக்கு இல்லைங்ளா தயிர்ல மிக்ஸ் பண்ணி போடலா தைடுல கலந்து போடலா அதுக்கப்பறோ பாத்தீங்னா ம் அ இந்த சுகர் இருக்கில்லீங்ளா அதுல கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி ஆ ஆமா ஆ வெள் ள சக்கர ஆமா வெள்ள சக்கரைல மிக்ஸ் பண்ணி அத கொஞ்சோ பாகு மாரி பண்ணி அதுல கலந்து அப்டியே அப்ளை பண்லா இந்த மாரி பண்ணீங்கனா அ உங்களுக்கு அந்த வறண்ட சருமோ வந்து அப்டியே கொஞ்சோ மென்மையா ஆகற மாரி இருக்கு மத்தபடி நீங்க சோப்பு போட்டு கழுவும்போது இத அப்டியே யூஸ் பண்ணீங்கனா சோப் உப்பு போறதுக்கு பதிலா இத யூஸ் பண்ணீங்கனா இன்னு உங்க சருமோ வந்து இன்னு ட்ரை ஆயிடு இதுவே உங்க மொகோ வந்து பாத்தீங்கனா எண்ணெ வ டிர மாரி இருந்துச்சு அப்டி இருந்தா இத இப்டி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்ளா மொகோ கழுவும்போது அதவே நாங்க போ து மொகோ கழுவலாமா அப்டின்னு கேட்டீங்க இல்லீங்ளா அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலா அதாவது என்ன வடியற முகமா இருந்தா இந்த மாரி யூஸ் பண்லா அ ரொம்ப வறண்ட சருமமா இருந்தா நா சொல்ற மாரி யூஸ் பண்ணுங்க அப்டி இருந்தா உங்களுக்கு இதுவாகு ஆ இந்த டேன் ரிமூவ் ஆகுறதுக்கு இப்ப நா சொன்ன இல்லீங்ளா அத வந்து நை ஆ ஆ அ அ அதா அந்த வெயில்ல போய்ட்டு வந்தா ரொம்ப கருப்பாயிடு இல்லீங்ளா அப்டின்னு சொல்றீங்க இல்லீங்ளா அது க்கு வேணுனா நா இப்ப சொன்ன இல்லீங்ளா பால்ல உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு அத அரச்சு நைட்ல வந்து நைட்லதா போட்டுட்டு படுக்கணு அது வந்து பாத்தீங்னா இந்த மு ப்பது வயசுக்கு மேல இந்த தோல் சுருக்கோல்லா வரு இல்லீங்ளா
ஆமாங்க
இந்த அ சுருக்கமா இந்த கண்ணு கிட்ட இங்கல்லா சுருக்கமா இருக்கு இல்லீங்ளா டேன் அ அதாவது அந்த கருமை நீங்கறத அதுவு ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்னா இன்னொன்னு என்னனு பாத்தீங்னா அந்த தோல் சுரு க்கத்தயு உங்களுக்கு அப்டியே கொஞ்சோ அது இது பண்ணி குடுக்கு செரிங்ளா இத யூஸ் பண்ணி ஆமா சரி பண்ணி குடுக்கு இத நீங்க இது பண் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான நல்ல ஒரு இது தெரியு முடிவு தெரியு ம் முகத்துல நல்லா ஒரு பொலிவு ஆ அந்த சுரு க்கம்மல்லா இல்லாதது அந்த கருமையெல்லா நீங்கிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப முகம் வந்து பா பாக்கறதுக்கு பளிச்சுனு அழகா தெரிவீங்க அதாவது ஒரு இருவது வயசு கம்மியான மாரி தெரிவீங்க இத வந்து நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு எனக்கு அந்த மாரி அ எதுமே தெரிலிங்களே அப்டினு கேட்டீங்னா தெரியாது இத வந்து ஒரு ஒரு மண்டலமா நீங் க பண்ணணு ஒரு மண்டலனா நா ப்பத்திரெண்டு நாள் அந்த மாரி உ எட்டு நாள் அந்த மாரி ஒரு மண்டலமா நீங்க பண்ணீங்னா கண்டிப்பா உங்களுக்கான முக பா அந்த பளுச்சுட்டு இருக்கறது நீங்க அதாவது பியூட்டி அழகு நிலையத்துக்கே போக வேண்டிய அவசியமே இல்ல
ஆமாம்மா வீட்ல இருக்குற பொருள வெச்
ஆமா ஓன் ரெமிடி வித் சே நீங்க பண்ணிக்கலா அதோட பத்தீங்னா நல்லா சாப்புடணு பழ மு முட்ட காயி எதையு ஒதிக்க வெக்க கூடாது இந்த தட்டுல இந்த கறிவேப்பிலைய எடுத்து ஓர வெச்சிர்றது இந்த புதினாவ எடுத் து ஓர வெச்சிர்றது ஆ வெங்காயத்த எடுத்து ஓர வெச்சிர்றது தண்ணிய செரியா குடிக்காம இருக்கிறது இப்டியெல்லா இருந்தீங்கனா நீங்க என்னதா நீங்க இந்த மாரி பா அந்த மொகத்துக்கு போட்டு பூசுனாலு ஒங்களுக்கு அந்த இது வராது நல்லா சாப் புட்ணு இதையு பண்ணிக்கணு அதே மாரி யோகா எக்ஸசைஸ் இந்த மாரியெல்லா பண்ணிங்கனா ஒங்க ஹெ ஹெல்த்தையு நல்லா பாத்துக்லா
ம் அதே மாதிரி நம்ப அதிகமா தண்ணி குடிச்சாலே மொக எது ஆகற்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த தண்ணி நா ஆமா ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணி கம்பல்செரி குடிக்கணுங்க கண்டிப்பா குடிச்சே ஆகணு
ஆமாங்க ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணு அதே மாரி தண்ணி குடிக்க புடிக்கல அப்டினா எடுத் த்துக்குற பழங்களே இந்த தர்பூசு முலாம் பழம் வெள்ளரிப் பழம் இது மாரி நீர் நீர் சத் த்துமா இருக்கிற பழங்களாவே சாப்ட்டா கூட ஒடம்பு காப்பாத்திக்லா
கண்டிப்பா கண்டிப்பா அதையும்
பழங்கள்ல மொகத்துக்கு அந்த பப்பாளி பழம் வாழப்பழம் இதெல்லா போட்டா கூட நல்லா இருக்குன் சொல்றாங்க ஆமாங்ளா
கண்டிப்பா இருக்குங்க இந்த வாழப்பழத்த வந்து எதுல மிக்ஸ் பண்ணி போட்ணுன் ஆ எதுல கலந்து போடணுன்னா ஆம் பால்ல கலந்து போட்லா அதுக்கப்பறம் பாத்தீங்னா அதோட தேன் இருக்கு இல்லைங்ளா
ஆமா
இ அதோட கலந்து போட்டீங்னா நிஜமாவே அதுல வந்து பாத் தீங்னா ஒரு நல்ல பள பளப்பா ஃபேஸ் உங்களுக்கு இருக்கிறத நீங்க பாக்கலா அந்த கருமையெல்லா ஆமா பொழிவா தெரியு அந்த கருமையெல்லா அந்த வெயில்ல போய்ட்டு வந்தீங்க அந்த கருமையெல்லா நீங்கறது அதாவ்து அ ஒடனடியான தீர்வு எதுனா இது பண்ணா அதுக்கப்பறோ நீங்க மொகங் கழுவும் போது இந்த ச வெள்ளச் சக்கர இருக்கு இல்லைங்ளா
ஆமா
அது போட்டு ஆ கழுவி பாருங்ளே இந்த சோப்பு போடுவீங்க இல்லைங்ளா நீங்க கட்ல மாவு போட்லாமா அப்டின் கேட் டீங்க அதுக்கு பதிலா வா அ ஒரு நா எவ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வெள்ளச் சக்கர இருக் க்கு இல்லைங்ளா அத போட்டு அ நல்லா மூஞ்சிய சோப்பு போடும் போது சோப்போடவே சேத்து இந்த சக்கரையும் போட்டு தேச்சீங்னா ரொம்ப அழுத்தி தேக்க கூடாது சாஸ் அதாவது ரொம்ப ம் மெதுவா மென்மையா தேய்க்கணு தேச்சிங்கன்னா உங்களுக்கு அ உடனடியான அ மொகோ வந்து பொலிவு தெரியு கண்டிப்பா இத ஒ அ
ம் நான் பயன்படுத்துறங்க இத பயன்படுத்திட்டு அ உங்களுக்கு நான்னு அத சொல்ற இப்ப நீங்க சொ சொன்ன அப்றோ எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சொல்ற
கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா இத நா நானு பயன்படுத்திருக்க எனக்கு அதுக்கான நல்ல இது தெரிஞ்சிருக்கு முகப்பொலிவு தெரிஞ்சுருக்கு நீங்களும் பயன்படுத்துங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க ஏ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அழ கு நிலையத்துக்குல்லா போக மாட்டாங்க ஆ அப்டே இப்பாங்க இல்லைங்களா அவுங்களுக்கெல்லா சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்சு பெண்கள் முகத்துக்கு மஞ்சள போட்டாலே நல்லாதாங்க இருக்கு
கண்டிப்பா ஒரு சிலருக்கு அ அது செட் ஆகாது இல்லைங்களா ஒ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் போட மாட்டாங்க மஞ்சள் போட்டா எனக்கு
அ அந்த அ அலர்ஜி மாரி வந்துடுது அப்டின்னு இருக்குறாங்க இல்லைங்களா
ஆமாங்க
அந்த மாரியு இருக்காங்க இல்லைங்களா முகத்துக்கு எனக்கு மஞ்சள் போட்டா செ அ இதுவு ஆகாதுங்க செட் ஆகாது அது எனக்கு‌ அலர்ஜி மாரி வந் துடுது அப்டின்னு சொல்றவுங்களுக்கு இது பயன்படுத்தலா
ம் சரிங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க சொன்ன எல்லாமே பயனுள்ளாத இருந்தது நன்றிங்க ம்